ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதுங்களாங்க நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்க க்கீங்கள
நல்லா இருக்காங்க என்ன பண்றீங்க ஊருக்கு ரெடி ஆயிட்டீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு போறது இப்பதா என் ஃப்ரெண்டு சொல்லிந்தே இவ்வளவு நாளும் ஜாலியா போச்சு நல்லா போச்சு இப்போ ஃப்ரெண்ட் இல்லாம கஷ்டமா இருக்கு வெளில எல்லா நல்லா சுத்திட் உம்
எல்லா விட்டு பிரியரது
ஆமா நாங்களு எங்கையு போற்தில்ல நீங்க இருந்தாங்கட்டி தா கொஞ்சம் வெளியே சுத்துறது செய்யறது ஜாலியா போயிட்டு இருந்துச்சு இதுக்கு மேல என்ன பண்ணுவோனு தெரியல இன்னொரு ஃப்ரெண்ட் கேரளா போய்க்கிறாங்கோ எதுமே இல்ல இன்னு ஃபோனு எதுமே இல்ல
ஆம் ஆ ஆமாங்க அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்கங்க
நீங் பேசுனீங்களா
இல்லங்க இல்லங்க நான் பேசலங்க
ம்
அப்ப டான்ஸ் மட்டு கோ ஷேர் பண்ணி விடுவாங்கங்க
ஆ எனக்கு எதுமே அனுப்பல அதுகூட
அது இவங்க டான்ஸ் ஆட்னது மட்டும் அமைச்சு விட்டாங்கங்க
ஆஹா நல்லா இருந்துச்சாம்மா
காது அது என்னன்னு தெரியலங்க நேத்து ஒரு தடவ வீடியோ கால் பண்ணி ரூம் மட்டும் காமிச்சாங்கங்க மத்த எதுவும் பண்லங்க